அ ஹலோ சிஸ்டர்
ஹலோ கேக்குதுங் ஆ சிஸ்டர் கேக்குதுங்களா
ஹலோ
ஆ கேக்குது நல்லா கேக்குது உங்களுக் கேக்குதுங்ளா
ஆ கேக்கு சிஸ்டர் எப்டி இருக்கிக
ஆ என்ன பண்றீங்க சாப்ட்டு முடிச்சுட்டீங்ளா
ஆ முடிச்சாச்சு சிஸ்டர் நீங்க
ம் நானு சாப்ட்டேம்ப்பா
பாப்பா ஸ்கூல்ல பால்வாடில விட்ருக்கிங்ளா
ஆ ஆமா பால்வாடிலந்து கூப்ட்டுட் வந்தாச்சி
ஓ ஹோ
கூப்டுட்டு வந்து இப்பதா தூங்க வச்சே பாப்பாக்கு ரெண்டு வய்ஸ் ஆகுது
ஓகே ஒகே ஒரே பொண்ணா
ஆ ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வந்து ஸ்கூல் போய்ர்க்காரு சா
சேச்சி
இ ஆ ரெண்டு வய்ஸ் ஆகுது சீ ஏழு ஹே ரெண்டாவ்து படிக்கிறா
ஓ என் பையனு செகண் ஸ்டாண்டட் தா படிக்கிறா
அப்டியா ரெண்டாவ்து படிக்கிறா இவ்ளுக் ரெண்டு வய்சு
ஆ சின்ன பையனுக்கு மூணு வயசு ஆகப்போது இந்த மாஸ் வன் ட்வெண்டி நைன் வந்தா பெரியவனுக்குன் ஆ பெரியவனுக்கு ஜூலை டொண்டி ஃபை வந்தா ஏழ் வய்சாத்
ஓ ரெண்டுமே பய்யனா போச்சா
ஆமா சிஸ்டர் அ போர் அடிக்குது ஒரு பையன் பொண்ணு ஆ அதல்லா இல்ல இன்னொர் பொண்ணு வேணுனு ஆச இல்ல ஒரு பையன் பொண்ணு இருந்துருக்லா நல்லார்க்கு
ஆமா ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அதுக் மேக்கப் பண்ணி பாக்கறதே அழகுதான
ஆ
அழகா குட்டி குட்டியா ஆ குட்டி குட்டியா ட்ரெஸ் போட்டுக்கு பாக்கலா நம்ப அழகு பாக்லா நாளைக்கு அவுங்க நம்ப்ள பாப்பாங்க
ஆமா இப்பயி இதேதா அது நாங்கே கடைக்கல்லா போனா பாப்பே ட்ரெஸ்ஸு கவுன்லா எடு தெடுத்து அழக அழகா பாப்பே குடுவே ட்ரெஸ்ஸ பாத்தாலுகே பசங்க கண் போ மாட்டே பொண்ணுங்க ட்ரெஸ்ஸுக்கு அர்த்தம் போய்ர்
ம் ம் ஐயோ நம்ப கண்ணு கடைக்கி போனாவே பொண்ணுங்க ட்ரெஸ்ஸ பாத்தாலே ஆசயா இருக்கு ஐயோ அழகா இருக்கே அப்டின்னு
அது ஒரு ட்ரீமாவே எனக் இருந்துச்சி பொண்ணு தா பொறக்கணு அழகு பாக்கணு ஆனா கடைசி வரைக் கெடைக்கல
நானுமே அப்டித்தா ஃபஸ்ட்டு பையன் பொறந்திருந்தப்போ கடைக்கின் போனாவே இவனுக்குத் துணி எடுக்க போனா நா பொண்ணுங்க பக்கன்தா போய் நின்னுட்டுருப்பே யாருக்கு வாங்க மாட்டே ஆனா வேடிக்க பாப்பே
ம் அவ்ங்க எடுத்துப்பா அந்த பார்வ அழகா ரூ அந்த ஃப்ராக் எல்லா பாக்க பாக்க அழகா ருக்கு
ஆசபட்ட ரொம்ப ஆசபட்ட பொண்ணு தா வேணு அந்த லாஸ் து நிமிஷத்துல கூட அந்த ஒரு பதட்ட இருந்துட்டே இருந்துச்சி பையன் சொல்லிட்டாங்கன்னா வாழ்க்கையே வெறுத்துருவே நானுன்னு உண்மையே எனக்கு ஒரு பொண்ணு வேணு ஒரு பொண்ணு வேணு அப்டின்னான் ஆரம்பத்துல இருந்தே பொண்ணாதா இருக்கணு இதுகு ன்டு எல்லா சாமி கிட்டயு அப்டிதா கும்ட்டுக்கிட்டே இது மட்டு பொண்ணா பொறக்கலன்னா நா சாமியே கும்பட மாட் ட்டன்லா வேண்டிக்கிட்டே அந்த லாஸ் ட்டு அந்த இன்னமு அந்த பதட்ட இருக்கு எனக்கு லாஸ்ட்டு ம்ஷத்துல ஆமா பொண்ணு இல்ல எனக்கு அந்த எண்ணோ கெடையாது ஏனா வந்து என்னோட மைண்ட் செட் எப்டின்னா நகப்போட் டு கட்டி குடுக்கணுன்ற எண்ணமே இல்ல எனக்கு நம்ப படிக்க வச்சா போது படிக்க வச்சுட்டு அவளுக்கு ஏதாவது ஒரு வேல குடுத்துடணு அவளுக்கு பெர்மனன்டான ஒரு வேல இருக்கணு அவள அவளோட இன்கம் வச்சு ஸ்டார்ட்டிங்லே கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நா என்னோட பிளான் அது தா அவளோட இன்கம வச்சு அவளுக்கு தனியா ஒரு பிளாட்ட வாங்கி ஒரு வீட கட்டி கொடுத்துடனு இல்லையா நம்மகிட்ட இரு இருக்க எடத்துல அவளுக்குன்னு ஒரு வீட கட்டி குடுத்துடனு அவ்ளோதா எனக்கு வேற ஒண்ணுமே இல்ல அவளுக்கு வந்து நானு நக கொடுக்கணும் எல்லா எனக்கு எண்ணமே இல்ல
கரெக்ட்
இருக்கிற நகைய மட்டு அவ போட்டுட்டு போட்டு எனக்கு எங்க வீட்ல போட்டதா
அது தா உண்ம என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பாங்க லாஸ்ட்ல கொண்டு வந்ததே வாங்கி பேங்க்லேயு வச்சு வைப்பாங்க அது இவ கைக்கு வராது அது
அது உண்ம தா சண்டன் வந்தா சண்டன் வந்தா எ வீட்ட விட்டு வெளியே போ சண்ட வந்தா வீட்ட விட்டு வெளிய போண்ணுவாங்க நம்ம அப்டிலா சொல்ல முடியாது நம்ம சொல்லிலா நீ ஏ விடா இருக்கு நீ வெளியே போன்லா
படிச்சிட்டோனா அவள வந்து நம்ம ஒரு பிரச்சனையுமே இருக்காது அவ வாழ்ந்தாலு செரி அவ விட்டுட்டு போனாலு செரி அவ சம்பாரிச்சா அவ வாழ்ந்துக்கலா இல்ல அவளுக்கு வந்து யாருமே செய்ய வேண்டியது இல்ல புருஷ கொடுக்கணும்ன்ற அவசியமே இருக்க வேணா ஒரு சொந்த வீடு இருந்தா போது நம்ம கூலி வேலைக்கு போய் கூட நம்ம வாழ்ந்துக்குலா
ஆ கரெக்ட் வேலையு ஒரு வீடு இருந்தா போது யாரையு எதிர்பார்க்க வேண்டியது இல்ல
ஆமா யாரையுமே எதிர்பார்க்க வேணா அவளுக்குனு அவ வீடு இருக்க போது அவ வேண்டிய பொருள அவ வாங்கிக்க போறா அவ பாட்டுக்கு இருக்க போற உனக்கு வேணுமனா நீ வந்த இரு இல்லின்னா விட்டிட்டு போ போய்ட்டே இரு அவ பாத்துப்பா அவளோட லைஃப் அவ பாத்துப்பா அவ்ளதா நம்மளு அவளுக்கு வந்து எதுவு சப்போர்ட் பண்ணணு அவசியோ இல்ல நம்ம எதுவுமே குடுக் அவசியோ இல்ல
ம்
நா உனக்கு ஆளா நம்ம ஆளா நா இருக்கே நீ என்னைக்கா இருந்தாலு வான்னு சொன்னா போது இல்லாம போச்சு அதனால தா நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்றோ நம்மளுக்கு அப் இப்ப அவங்களுக்கு வந்து தெரியல அப்போ அந்த அளவு நம்ம இப்ப மனுஷாள் வந்துட்டு வேற வேற ரூபத்துல இருக்காங்கன்றதே நம்மளே கல்யாணோ பண்ணிதா தெரிஞ்சிகிட்டோ
கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரு நல்லவங்கன்னு தா நெனைக்கிறே எல்லாரையுமே யாரயுமே விசித்திரமான பிறவிகள் எல்லா பிறந்திருக்குது இந்த உலகத்துலன்றதே நம்ம கல்யாணம் பண்ணிதா புரியுது
உண்மதா சிஸ்டர்
நம்மதா நெனைக்கிறோ எல்லாரு நல்லவங்க நம்மள மாதிரியேதா இவங்களு நம்மள அடிச்சா வலிக்குனா அவங்களுக்கு அடிச்சா வலிக்குனு நம்ம நெனைச்சிட்டு இருந்தோ ஆனா கல்யாணம் பன் அப்றோ தா தெரியுது அடிமட் மட்டு தா நம்ம வாங்க முடியு திருப்பி அடிக்க முடியாது அப்டியே நம்ம அடிச்சாலு அவங்களுக்கு அது வலிக்காது அவங்க அத அப்டியே உதாசின படுத்திட்டு போயிறாங்க அவங்க அத வலியாவே எடுத்துக்கிறது இல்ல
நம்மபப்ப அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு வார்த் பேசனா அவுங்க விடுவாங்களா ஆனா வந்து நம்ம அப்பா அம்மா வந்து அவுங்க பேசுவாங்க நம்ம வேடிக்கை பாக்கணு
கண்டிப்பா
அதனால நாம நம்ம பேசவு முடியாது நம்ம பேச மாட்டோ ஃபர்ஸ்ட்ட நமக்கு வந்து அப்படி பேசவே அசிங்கமா இருக்கு பேசவே அத மாரி அ பேசுறதுக்கு நமக்கு வாய் வராது ஆனா அவங்க வந்து ஈஸியா பேசிருவாங்க
தப்ப நம்ம எடுத்து சொன்னா கூட கே கண்டுக்கறவே மாட்டாங்க அவங்க தப்பே எப்படி இருந்தாலும் அவங்க பண்ணறதுக்கு கரெக்ட் நீ பண்ணதா தப்புன்ட்டு போறாங்க என்ன பண்றது தெரில
அவங்க அப்படிதா இருப்பாங்க நீதான் மாறிக்கணு நீதான் இப்டி பண்ணிருக்கணு நீதான் அத அப்படி பண்ணிருக்கணும்னு நமக்கு தா அறிவுரை சொல்ல வருவாங்களே தவிர அவங்களோடது என்ன இருக்குன்னு உள்ள உத் த்து பாக்கவே மாட்டாங்க நம்ம மட்டும்தான் தப்பு அடுத்தவங்க மட்டும்தான் தப்புன்னு நினைப்பாங்க
பய்த்தஸ் ச என்னோட லைப்ல ரொம்ப டேச்சரி ரொம்ப ரொம்ப டேச்சரி ஆ அதுதா சிஸ்டர் மூள் இலைக்கி போறோமோ இல்லையோ ஏதோ எந்த ஒரு பத்த நாள் நம்ம கையில சமைக்கணு
ஆ ஆமா நம்ம கையில சம்பாதனைனா எப்பவுமே இருக்கணும் ஒரு சர்க்கிள் பீரியட்ல நின்றுடக் கூடாது இப்ப நம பிரக்னன்ட் ஆகறோனா அங்க நின்றுடு இல்ல குழந்தை பெத்து வச்சிருக்கோனா அன்னைக்கு நின்றுடு இல்ல நான் இப்ப வந்து இப்பதான் பாப்பா ரெண்டு வயசு ஆயிடுச்சு இல்லையா இப்போதா ஒரு ரெண்டு மாசமா போயிட்டு இருக்கே இவ்வளவு நாள் வந்து நானுமே அப்படிதா இருந்தே வேலைக்கு போவாம நா வந்துட்டு இங்க லோக்கல்லவே ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் மாரினச்சுக்கோங்கலே அங்க வந்து பேக்கிங் வேலைக்கு மட்டும் கூப்பிட்டுருக்காங்க அதுக்காக என்னோட டைம்க்கு ஏத்த மாரி போயிட்டு உடியாந்துருவே
ஓ
ஒரு மூணு மணி நேரோ வந்து பேக்கிங் வேலை நமக்கு வீட்டு பக்கத்திலே தானுவச்சுகொங்கலே நா டிப்ளமோ நர்சி்ங் முடிச்சிருக்கே ஆன அதனால வந்து அந்த வேலைக்கு இப்ப போக முடில கொழந்த இருக்கறனால என்னால வெளியில ஷிப்டு டே டைம் விட்டுட்டு போயிருந்தே பால்வாடியில வந்து பாத்துக்க மாட்டிக்கிறாங்க நம்ம விட்டுட்டு போனாலம் சில டைம்ல வந்து ஒன் ஓ கிளாக்லாம் வர சொல்றாங்க டுவெல் ஓ கிளாக் வர சொல்றாங்க நான் வந்து டென் வரைக்கும் கேட்டிருந்தேன பத்து டு பத்துல இருந்து ரெண்டுக்கு வந்து ஒரு இடத்துல கிடைச்சிருந்தது எனக்கு ஆ போனே ஆனா எனக்கு ஒத்துழைப்பு யாருமே இல்ல நம்ம கொழந்தைய பாத்துக்க நமக்கு யாருமே இல்ல அப்ப என்னால சமாளிக்க முடில கொழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமா போச்சு ஒரு அதுல ஒரு நாலு மாசம் போய் பாத்தே முடில ரொம்ப பிரஷ்ரா இருந்தது கொழந்த ஒரு பக்கோ நம்ம ஒரு பக்கோ அந்த பத்து மணிக்காக நம்ம வேகமா கிளம்பி ஓடி ஓடியாந்து அந்த மாரி புல்லா இருந்துச்சு அதனால அத விட்டுட்டே சரி இது வேண்டா அப்டின்னு சொல்லி விட்டு ஒரு மாசம் வீட்டுல இருந்தே அப் அப்புற இது ஒரு பேக்கிங் வந்து ஒண்ணு கிடைச்சிருக்கு இது வந்து நம்மளோட அவங்க எப்படின்னா லோட் அதிகமா இருக்கு திடீர் வந்து பாக்கெட்டு பாஸ்ட்டா பண்ணணுன்ற பட்சத்துல நம்மள கூப்பிடுவாங்க அப்ப மட்டு போய்ட்டு சீக்கரமா பேக் பண்ணி ஆ அதேதா பேக் பண்றது முந்திரி பயரு பாதாமு இந்த மாரி ஐட்டம்லா பேக் பண்றது டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த பேக்கிங் மட்டு பண்ணி குடுத்துட்டு வந்துருவே அந்த மாரிதா அது கொழந்த எனக்கு பால்வாடில விட்டுட்டு போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கு
ஓகே நாங்க கொஞ்சோ வில்லேஜ்ல இருக்கோ சிஸ்டர் எந்த வேலைக்கு போ முடியாது
ம் ம் ம் இல்ல சிஸ்டர் நம்ம கையில ஒரு வேல இருக்கணு
கண்டிப்பா சிஸ்டர் அத நானுமே இப்பதா புருஞ்சுகிட்டு இந்த ஒரு நாலு மாசமாதா புருஞ்சுகிட்ருக்கே நானு தம்பிய அம்மா கிட்ட விட்டுட்டு கெளம்பலாமான் பாத்துட்ருக்கே ஏதாரு வேலைக்கு போணு நானு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கே பி எஸ் சி முடுச்
ச டிகிரி முடுச்சுருக்கீங்களே ஆ நம்ப படிப்பு ப ஆனா உண்மையா சொல்றே கொழ கொழந்தைங்களுக்கு பொண்ணுங்களுக்காகட்டு யாரா நமக்குலா படிப்பு படிப்பு கூட முக்கிய கெடையாது பர்மனன்டான ஒரு வேலதா முக்கியோ நீ பத்தாவதே படி ச்சிருந்தா கூட ஏதோ ஒரு வேலைய மட்டு கன்பாஃமா வாங்கி வச்சுடேனா உனக்கு பிரச்சனையே இல்ல படிப்புதா முக்கியோ படிப்புதா முக்கியோன்றாங்க என்ன கேட்டா படிப்புல்லா ஒன்னு அந்தளவுக்கு முக்கியோ இல்ல பொழைக்கிறதுக்கு தெருஞ்சா போது அந்த எடத்துல நீ இப்ப ஒரு எடத் துக்கு வேலைக்கு போறன்னா அந்த எடத்துல அந்த பத்து பேர சமாளிச்சு ஒன்னால அங்க ஒரு பத்து வருஷோ கைய ஊனி நி ப்பனா ஒ தெறம இருக்குனா நீ பொழஷிகலா அங்க படிப்பே வேலைக் ஆவாது படிப்பே தேவ இல்ல ஏனா அங்க இருக்க ஆளுங்கள மே இது பண்ணி இருக்க நம்மளுக்கு தலவலி குடுப்பாங்க அந்த தலவலிய தாண்டி நம்ப அங்க நிக்கணு படிப்ப மட்டுமே பாத்திரக் கூடாது இதுவு சேத்து தெரிஞ்சுக்கணு
எழுத படிக்க தெரிஞ்சாவே போது சிஸ்டர் இப்ப டென்து படிக்கிறவங்களா பத்தாயிர ரூவா சம்பள வாங்கறாங்க ஒரு சாதாரண வேல டிகிரி படுச்சவங்களு அந்த பத்தாயிரோ சம்பளோ வாங்குறோ அது இதுல படிப்பு எங்க இருக்கு அவ்ளோதா
நம்ப வேலைக்கு போறதுல வந்து நம்ம வீட்டில் இருக்கவுஙக கொஞ்சோ சப்போர்ட் பண்ணணு ஏனா நமக்கு இப்ப கொழந்த இருக்கரனால கொஞ்சோ முன்ன பின்ன இருக்கு வீட்ல நம்ம டைமிங் கெளம்பறது